ஹலோ
லோ
சார் எப்டி இர்க்கீங்க
நல்லார்க்கங்க நீங்க எப்டி இர்க்கீங்க
ம் நல்லார்க்கே என்ன பண்ணீட்ருக்கீங்க
நா இப்பதா துணி தொவச்சு முடிச்சே
சாப்பாடு செஞ் வெச்சுட்டீங்ளா
ஆமா காலையில சாப்பாடு செஞ்சுட்டு இப்ப துணி சரி தொவைக்கலானு தொவச்சு முடிச்ச இன்னு காய போட்ணு
சேரி சேரி என்ன கால்ல டிஃபன் என்ன
காலையிலே இட்லி சட்னி வெச்சேங்க நீங்க என்ன பண்ணீங்க
காலில சேமியாதா செஞ்ச
செரி செரிங்க
மதியானத்திக்கு செஞ்சு வெச்சுட்டீங்களா இல்ல
இல்ல மதியத்துக்கு இதுக்கு மேல தாங்க துணி எல்லா தொவச்சு முடிச்சுட்டு வீட்டு வேல எல்லா முடிச்சதுக்கு அப்பறம் தா செய்ணு
அப்புற
ஆமா நீங்க
ஆ நா மத்தியானத்துக்கு ஓ எல்லா செஞ்சு வெச்சுட்ட
ஓ செரி செரி ஒரேடியா முடிச்சு
ஆமா கால்ல டிஃபனோடவே செஞ்சுட்டோனா நம்ம கொஞ்ச ஃப்ரீயா இருந்துக்கலா இல்லின்னா அதுக்கு ஒரு டைம் ஆயிரு
ஆமா அடுப்பங்கறைட்டயே இருந்த மாதிரி ஆயிருக்கு
ஆமா வெளியே வரத்துக்கே ரெண்டு மணி மூணு மணி ஆயிடு எல்லா செஞ்சு வெச்சு செட்டா அதனால காலில நா டிஃபன் செய்யும் போதே எல்லாமே மத்தியானத்துக்கும் சேத்தி செஞ்சு வச்சுருவ கொழம்பு பொரியல் ரசம் மட்டு வெச்சுருவ சாப்பாடு மட்டு சூடா வெச்சுப்ப
மதியானத்துக்கு வெச்சுக்குவீங்களா
ஓகே சூடா வச்சுப்ப
செரி செரிங்க இன்னு அத்தா ஒரு வார தா இன்னு ஸ்கூல் தொடங்கிரு
ஆமாங்க ஸ்கூல் வேற த நீங்க எல்லா வாங்கிட்டீங்களா அப்டி ச நோட்ஸ் எல்லாமே
ஆமா அது யூனிஃபார்ம் மட் டு வாங்கனுங்க ஸ்டிட்ச் பண்ண குடுத்ருக்கு ஆ வாங்கனு மத் ததெல்லா வாங்கியாச்சு
அப்டிங்களா நாங்களு எல்லாமே வாங்கிட்டோ இனி அட்டதா போடணு போட்டு முடிச்சுட்டோன்னா வேலையே முடிஞ்சிச்சு இனி ஒன்னா நாலாந்தேதி ஸ்கூலா நாலாந்தேதி அமுச்சுட்ற வேண்டிதா ஸ்கூலுக்கு
ஆஹா ஹா
இந்த ஒரு மாச நம்மளே இந்த ஒரு மாச நம்மளைய படாத பாடு படுத்திட்டாங்க
ஆமா ஆமாங்க
ஃபோன் பாக்குறது ஃபோன் பாத்தே இந்த மா சோ ஓடிருச்சு
ஆமா ஃபோன பாத்துட்தா சாப்டும்போது ஃபோனு தூங்க போகும்போது ஃபோனு ஃபோன் இல்லாம இருக்கிறதே இல்ல
ஆமா நம்மளுங் கூட ஃபோன் இல்லாம வேல செஞ்சுட்டு இருப்போ அவுங்க போன் தா அவுங்களுக்கு வெட்டா வெளையாட்டு சாமானல்லா இருக்கு அத வெச்சு வெளையாறது கெடையாது இந்த ஃபோன்ல என்னதா இருக்கு தெரில ஓ எப்ப பாத்தாலு ஃபோன பாத்துட்டே உக்காந்துக்கறாங்க
ஆமாங்க அந்த ரீல்ஸ் எல்லா போட்டு பாத்துட்டு அதே மாரி பேசுறது ஆட்றது டின்ட்டு ஃபோன்னு ஒரு நிமிஷ ஒரு ஆ எமர்ஜென்சிக்கு போன் பண்ணிட்டு குடுக்குற குடுனாக்கூட குடுக்றதுதில்ல
ஆமாங்க இங்கயு அப்டிதா இருக்கு ம் என்ன ப் செரி இந்த ஒரு மாச தான இனி ஒரு ரெண்டு மூண் நாள்தா இருக்கு ஒரு வார இருக்கு அந்த ஒரு வாரத்துல ஸ்கூலுக் போயிருவாங்க இனி போனாங்கன்னா ஸ்கூலு டியூஷன் வீடு இவ்ளோ தா இருப்பாங்க
ஐயோ ஆனா எப்பதா ஸ்கூல் தொடங்குமோன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ம் கொழந்தைகள வச்சுட்டு முடியல
ஆமாங்க செரி ஒரு மாச குழந்தைங்க நம்ம கூட ஜாலிய இருப்பாங்க நம்ம கூட பேசி சிரிச்சுட்ருப்பாங்கன் பாத் தா அவங்க என்னன் பாத்தா ஃபோனு ஃபோனுன்னு ஃபோன்லயே இருக்காங்க
ஆமா
நா என்ன நெனச்சன்னா செரி ஒரு மாச லீவு அவங்க கூட நல்லா ஜாலியா வெளையாண்டு ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசி சிரிச் லா அப்டின் சொல்லி நா ப்ளான் பண்ணிருந்தா டேய் வாங்கடா உக்காந்து பேசலா அப்டின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஏமா நீ என்னமா பேஸ்ர அந்த நாடகத்த பத்தி பேசுற இந்த நாடகத்த பத்தி பேசுற அந்த செ சமையல் பத்தி பேஸ்ர அந்த நாடகத்துல அவ அழுதுட்டே இருக்கா அவங்க மாமியர் கொடுமபடுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நீ பே ஸ்ர நாங்க பேஸ்னா என்ன பேசுவோ ஏ இந்த இந்தப் பொம்ம பொம்ம நல்லாருக் கா அங்க பார்றா எப்டி ஆடுது அப்டின்னு நாங்க பேசுவோ உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது அப்டின்னு சொல்லிட்டு உக்காந்துட்ருப்பானுங்க
ஆமாங்க
அதனால தா என்ன பண்ணுறதுன் தெரிலலைங்க அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னா அதுக் கு வரமாட்டிகிறானுங்கா
ஆமாம்மா
என்ன பண்றதுந்தா தெரியல இந்த ஒரு வாரத்துல எப்டியாது
அவங்களோட டைம ஃபுல்லா அதுலயே ஒதுக்கிக்கிறாங்க
ஆ ஆமாங்க
இப்ப லீவ் விட்டது விட்டாங்க எந்திர்க்கிறது ரொம்ப லேட்டு
ம்
ம் ஸ்கூல் ஆனா கரெக்ட் டைம்ல எழுந்திரிச்சு சாப்ட்டுக்கு வாங்க ம் மதிய லன்ச் எடுத்துட்டு போவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க கரெக்ட் டைமுக்கு சாப்ட்டுக்குவாங்க இந்த லீயே விட்டத விட்டாங்க சாப்படற வைக்கிறதே பெரிம் பாடா இருக்கு
ஆமாங்க காலைய அடிச்சா காலல சாப்பாடே அவங்க மத்தியான தா சாப் அப்புறாங்க ஏன்னா பதினோரு மணிக்கு எழுந்துருச்சு எப்ப அவங்க சாப்பிட்டன்னோ மணி பன்னெண்டாயிரும் அப்பறோ லன்ஞ்சு என்ன பண்ணுறாங்க மூணு மணி நாலு மணி சாப்ட்டுக்கிறாங்க
சாப்ட்டுக்கறாங்க பாப்பால்லா நைட் அப்டியே தூங்கிக்கிறா அவ்வளவுதா நைட்டு சாப்புடுறதுல்ல நாலு மணிக்கு சாப்ட்டு அப்டியே விளையாண்டு அப்டியே தூங்கிறது ஒரு வேளை சாப்பாடே இல்லாம ஆயிரது
ம் நைட் தூங்கனா எந்திரிச்சுக்கிறாங்களா நைட்யிலா எந்திரிக்கிறது இல்லையா எடையில
மறு நாள் காலையிலதா நாலு மணிக்கு தூங்கினாலு சரி மூணு மணிக்கு தூங்கினாலு சரி மறுநாளைக்குதா
அப்படிங்களா பரவாயில்லைங்க எங்களுதெல்லா அப்டி இல்லைங்க ஆ எங்களுக் பதன் பத் பதினோரு மணிக்கு தா எங்க பாப்பா தூங்குவா பதினொரு மணிக்கு தூங்கினான்னா ரெண்டு மூணு மணிக்கு எந்திருச்சு மறுபடியு ஒரு பால் குடுக்கணு குடுத்தோனே அப்ப விளையாடுவா ரெண்டு மணி மூணு மணி இன்னிக்கு உக்காந்து விளையாடுவா ஒரு மண்நேர விளையாடுவா நாலு மணிக்கு தூங்குவா காலையில எட்டு மணி ஒம்போது மணிக்குதா எந்திரிப்பா
சின்ன பாப்பா தூங்குறதே இல்ல இவங்க தூங்குறாங்க பரவால்ல சின்ன குட்டி தூங்கவே மாட்டா
ஆ ஆ
அவங்கள வச்சுட்டு நம்ம ஒரு வேலையு செய்ய முடியாது அவங்கள தூக்கி வச்சுட்டுதா எலாத் செய்யனு ஒரு சின்னதா சாத் சத வந்துட்டா எந்திரக்கிறேங்கிறது எந்திரிச்சு உக்கந்துக்குவாங்க
ஆ இப்ப நா எந்திருச்சேன்னா இப்ப நா எந்திரிச்சன்னா பாப்பாவு ஸ் சேந்து எந்திருச்சிடுவா அவ பக்கத்துலயே படுத்தத்துயிருக்கனு நா அப்பதா நா எவ்ளோ மண் நேர தூங்குறன்னோ அன் என்கூட சேந்து படுப்பா இல்லையா எந்திரிச்சு ஏ கூடயே எந்திரிச்சி வந்துருவா
ஆமா கொழந்தைங்கள வச்சுட்டு வீட்டு வேல பாக்குறது கஷ்டோ தாங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றதுன் தெரியல ஸ்கூலுக்கு போனதுக்கப்பறந்தா நமக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கெடைக்கு
ஆமா கண்டிப்பா
அந்த ஸ்கூலுக்கு போன டைம்லயாவது நம்ம ஜா ஆ நம்மளோட டைம வந்து நம்ம இது பண்ணிக்கலா
ஆமாங்க
ம் வேற
வேற என்ன பண்ணிட்ருக்கீங்க துணியு வேலைல்லா முடிஞ்சா
ஆ அதெல்லா முடிச்சுங்கண்ணா நேத்தே தொவச்சிட்டே அதனால எனக்கு லோன்னு இருக்காது வீடு எல்லாமே கூட்டி எல்லா வச்சுட்டே என்ன இனி இம் ச மத்தியானத்துக்கு மட்டு சாப்பாடு வைக்கணு அவ்வளோ தா மத்தபடி எல்லா வேலையு முடிச்சாச்சு முடிச்சுட்டு சும்மாதா உக்காட்ருந்த சரி உக்காந்தன்னா உன் ஞாபக வந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு நா கால் பண்ணே
சரி சரிங்க
நீங்க என்ன பண்றீங்க ஆங்
நாந்தா இன்னைக்கு வெள்ளிக்கெழம துணியெல்லா தொவச்சு வீடுல்லா க்ளீன் பண்ணிட்டு சாய்ந்தர சாமி கும்படலா அப்டின்னுட்டு
ஓஹோ சரி சரிங்க
இம் பண்ண மதியத்துக்கு இதுக்கு மேல சமைக்கணு ஐயோ
ஏதா ப்ளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமாங்க எதாவ் ப்ளான் பண்ணிர்க்கீங்ளா மத்யந்துக் சமைக்க இல்ல
இல்ல வெண்டக்கா கட் பண்ணி வெச்சிர் த்த உம் பண்ணிட்டு பண்ணிர்லா அப்டின்ட்டு
ஆ அது வெண்டக்கா புளி கொழம்பு எப்டி வெப்பீங்க அது மட் சொல்றீங்ளா ட்ரை பண் நா வெச்ச நல்லாவே இரு க்றதில்லையா
எனக்கே அரக்கொற
சேரி பரவால்ல நீங்க எப்டி வெக்கிறீங்கன் சொல்லுங்க அத படி நா பாக்குற ட்ரை பண்ணி பாக்ற
ஐயோ என்னையப் போய் கேக்குறீங்ளே சரி சொல்றத் நல்லா வர்லன் என்னையத் திட்டக் கூடாது
ஆ சேரிங்க
ம் நீங்க எப்டி செய்வீங்க சொல்லுங்க நா அப்பவ் என்ன மாத்தறே சொல்றே
நா என்ன பண்ணுவேன்னா வெண்டக்காவ நல்லா கொஞ்சோ நம்ம ம் இதுக் கா ம் பொரியலுக்கு கட் பண்றதட கொஞ்ச பெருசா கட் பண்ணிக்குவ
ம் செரிங்க
அ கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்வ டோஸ் பண்ணிக்குவ
ஆமா
சும்மா ஆ பண்ணதுக்கப்றோ தனியா எடுத்து வெச்சுட்டு அ என்னப்பண்ணுவன்னா சின்ன வெங்காயோ இஞ்சி பூண்டு கொஞ்சோ சோம்பு இதெல்லா போட்டு மிக்சில அரச் அ நல்லா இது பண்ணி வணக்கி ட்டு அந்த வெங்காய்ல்லா பொன்னிற வர மாரி நல்லா இது பண்ணிக்வ பண்ணதுக்கப்றோ அதுக்கப்றோ கொஞ்சோ தக்காளி ஒர் ரெண்டு தாக்காளின் வச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டுட்டு அதையு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்றோ மிக் ஸுல போட்டு அரச்சிருவ பேஸ்ட்டு மாரி அரச்சி வெச்சுக்குவ வெச்சோனே அ ஒரு பாத்ரத்துல நல்லா எண்ண நா என்ன பண்ணுவேன்னா நல்லெண்ணதா ஊத்துவ நல்லெண்ண ஊத்தி அம் கொஞ்சோ அ கடுகு கொஞ்ச சோம்பு கொஞ்ச சீரகொ இதப் போட் ட்டு நல்லா இது பண்ணி கருகப்புள் கொஞ்சோ அப்றோ பச்ச மொளகா பச்ச மொளகா எப்டி அறுப்பேன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்கெல்லா நீள வாக்ல கட் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி அறுத் ட்டு அட பச்ச மொளகாவு போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுலக் கொஞ்சோ பெரி ஒரு ஒரு பெரிய வெங்காய எடுத்து நல்லத கட் பண்ணி சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி அ போட்டு தாள்ச்சுட்ருவ தாள்ச்சுட்டத்துக்கப்றோ வெண்டக்காவ எடுத்து அதுல போட்டுட்டு அ ஒரு மூண் நிம்ஷோ வந்து நா நல்லா வேகவெக்கிற்காக அந்த இது வேகவெக்கத்காக வெப்ப அதுக்கப்றோ மூண் நிம்ஷத்துக்கப்றோ மஞ்சத்தூள் அ கொழம்பு மசாலா மல்லித்தூள் இத மட்டு போட்டு மறுடியு வணக்கி கொஞ்சோ ஆ இனி ஒரு மூண் நிம்ஷோ வந்து நல்லா அந்த இ தெல்லா அந்த மஞ்சத்தூள் அதெல்லாமே அந்த வெண்டக் கால எசன்ஸ் எறங்கன மாரி வெச்சுக்குவ பண்ணிட்டு அப் புளி லாஸ்ல தா ஊத்துவ அந்த மசாலா லா போட்டதுக்கப்றோ அந்த ம் இஞ்சி பூண்டு வெங்காயோ அரச்சு வச்சிருக் ல்லைங்ளா அத போட்டதுக்கப்றோ தண்ணி அத அத போட்டு தண்ணி ஊத்தி அந்த தண்ணிக்குடயே புளி கரச்சி ஊத்திடுவ
ஓ செரி செரிங்க
இப்டி தா பண்ணுவாங்க நா புளிகொழம்ப
நா முன்னாடியே ஊத்திருவே
அப்புடியா
ஆமா நா அதனால தா இது தூரத்துக்கு ஒரு தடவ செய்றே எனக்கு அவ்ளவா வராது நல்லா
ஆ ஆ நா வந்து இந்த மசாலா எல்லா ம் ம்
சரி வீணாகுது அப்டின்ட்டு பண்லான்ட்டு பண்றே
ஓஹோ நா அது வந்து மசாலா இதானதுக்குப்பறோ தா போவே அதுக்கப்புறோ பண்ணி முடிச்சுருவே மேல கொஞ்சோ அத இறக்கி வச்சுட்டு மேல கொஞ்சோ கொத்தமல்லி தூவி விட்டுருவ
ரெண்டு தக்காளியு எடுத்து புளி கூட புளியு போடுறோ ரெண்டு தக்காளியு போட்டா சரியா வருங்ல
ஆ சரி வரு சின்ன சின்ன தக்காளி தாங்க
சரி சரிங்க அப்ப நா இப்ப ட்ரை பண்ணிட்டு எப்டி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேங்க
ஆ செரிங்க சொல்லுங்க செரி ம்